அலோ ஆ ஆ வணக்கம் நா நல்லா இருக்கேங்க
அ நல்லா இருக்க நல்லா இருக்க சாப்ட்டீங்களா இன்னிக்கு வெள்ளிக்கெழம என்ன ஸ்பெசல்லு
வெள்ளிக்கிழமை என்ன காலைல மத்தியானோ சாம்பார் சாதோ செஞ்சோ
சேரி சா சாம்பார் சாதம்னா சாம்பார் எல்லா சாப்பாடு எல்லா ஒண்ணா போட்டு செய்வீங்களா
ஆமா ஆமாங்க குக்கர்லயே எல்லா காய்கறிங்களு போட்டு ஒரே இதுல ஒரே பார்ட் ஓ ஒன் பார்ட் ரைஸ்னு சொல்லுவோமில்லயா
ஆ ஆ அது நல்லாருக்குமா அந்த சாப்பாடு
ஆ நல்லா இருக்குங்க சூடா சாப்புறதுக்கே நல்லா இருக்கு ப மத்தியான நேரொ பசங்க வந்து வர்றாங்க ஒடனே சூடா பண்ணி குடுக்கன்னா ஒர் அரம்மண் நேரத்துல அந்த சாதம் பண்ணிர்லா அது வீட்ல இருக்க காய்கறி பீன்ஸ் கேரட்டு பட்டானி என்ன காய்கறி இருக்கோ அதோட பருப்பு சாதத்தோட சேத்து வச்சொம்னா நல்ல சூப்பரா இருக்கு அதோட தொட்டுக்க வந்து ஒரு ஆ அப்பளொ எதாச்சு ஒரு காரமா எதாது சாப் ட்டாலு நல்லாருக்
உள்ளகெழங்கு பொரியலு கத்தரிக்கா பொரியலு இந்த மார்தா
ஆமா ஆமாங்க அதுவு சாப் செய்யலா
அ செர் நா இன்னக்கி வந்து எங்களுல்ல இன்னக்கி சாம்பாரு
சரி
அ சாம்பார் வச்சு உருளகெழங்கு வறுத்துட்டோ இன்னக்கி ஆ உங்க ஏரியாவுக்குன்னு ஒரு பெஸல்ஸ் சாப்பாடு இருக்கும்ல சிக்னேச்சர் சாப்பாடு அது மாரி எதுவு இருக்கா?
எங்க ஊ ர்ல வந்து எல்லாருமே நான்வெஜ்ஜு தா அதிகமா சாப்புடுவாங்க நாங்க மதுரக்காரங்க மதுரைல வந்து பெரும்பாலு வந்து நான்வெஜ்ஜு ஸ்பெஷல் ஐட்டொ இது மார்தா பண்ணுவாங்க
செரி செரி செரி அ செர் செரி மதுரைலல்லா நெறைய விஷேஷ நெறைய இருக்கு த ஒரோய் அந்த கெடா வெட்டல்லா ஒரு சாமி கு ம்பிடுவாங்க எதோ ஒ இது அது எ பெரிய தெரியல அது அதுலல்லா நல்ல விசேஷமா இருக் கு ஆஹ்
மா இங்க மாட்டு தாவணி பக்கத்துல வந்து பாண்டி கோவில்னு இருக்கு கு அங்க வந்து பா பா ஆமா பாண்டி கோயிலந்து அங்க கடா வெட்டு பொங்கல் வைக்கிறது அதெல்லா ரொம்ப பண்ணு
ஆ அதாதா அதே ஆ ஆமா ஆமா அதாவது செல நெநயல் தெரிஞ்சவங்க வந்து இந்த பேஸ்புக்கு உள்ளவங்க இவங்கலா வந்து பார்த்தீங்கன்னா இதமாரி பாண்டி பாண்டி கோயில விருந்து கிடா விருந்து ரு வத்தருகன் சொல்லி எல்லா போடுவாங்க பத்த குனா நறயா அது ஒரே நாள்ல நறய பேர் சமக்கிறாங்க ஒரு ஆள் மட்டு இல்லாம நறய பேரு சமச்சு நேத்திக்கடன் தானே அது நேத்தி ஆ நேத்திக்கட செஞ்சுட்டு அது மாரி செய்வாங்க போல அதலா ஒரு விசேஷ தா கல்லா ஒரே எடத்துல கூடி இப்ப வீட்லனா அஞ்சுபேர் தா சாப்டுவோ ஒரு கோவில்லனா இருவது வேர் அம்பது பேரு நூறு பேருலா உக்காந்து சாப்டுவாங்க
அது திருவுழா திருவுழாங்கறதுல்லா மதுரயலா ஸ்பெஷலா நல்லா சித்திரை திருவிழா
அ ஆமாமா அழகரா அழகரு ஆ அழகரு அழகரு கோயிலு த அழகரு ஆத்துல எறங் ங்கறது மீனாட்சி தாளி கட்றது இதல்லா நல்ல விசேஷமா இருக்கு அ நானு அ வந்துருக்கறே அந்த ஏரியாவுக்கல்லா எங்கசொ சொந்தம்லா இருக்கு க்றாங்க மதுரைல அ அ வந்துருக்கறே நறய தடவ வந் ந்ருக்க அடிக்கடி வந்துருக்குற அ ம் அ அது மாரி இருக்கு ய என்ன வீட்டுல தா வந்துட்டிங்களா ஒரு ப்படுறீங்களா
நா வீட்டு்ல தாங்க இருக்கே பண்ணதில்ல ஆ பசங்களுக்கெல்லா மேரேஜ் ஆயிர் ச்சு ஒரு பொண் பைய ஒரு பொண்ணு ஆமா ஆமா பெரிய பசங்க பொண்ணு வந்து துபாய்ல இருக்காங்க பைய வந்து பெங்களூர்ல இருக்காங்க
செர் செரி இப்ப நீங்க மட்டுந்தா தனியா இருக்குறீங்க பேரம் பேத்தி எல்லாரு கொஞ்சுறது அது ஒரு மாரி இருக்கு தனியா இருக்குறது ஒரு மாரி இருக்கு நீங்க இங்கேந்து அங்க போய் இருப்பீங்களா எ வேலெல்ல போவிங்களா இல்ல அவுங்க இங்க வருவாங்களா?
ஆ நாங்க போய் போயிட்டு வருவோங்க நடுல ஒரு ஒரு மாச ரெண்டு மா ச கழ்ச்சு ஒரு வ பதுனஞ்சு நாள் இருந்துட்டு வருவோ அந்த மாரி போயிட்டு வர்றதுதா இங்க வந்து அவருக்கு பிசினஸ் இருக்கு அதனால அத விட்டும் போ முடியாது அதுனால ரெண்டு மாசத்து ஒரு தடவ போய் ட்டு வருவோ ஒரு
ம் அ அதாவ்து நம்ம இங்க மதுரைலெந்து ஃப்ரீயா இருந்துட்டு அங்கே பெங்களூரு துபாய்லலா பாத்திங்கனா ஒரே ரூம் உள்ள போய் அடப்பட்டு கெடக்குற மாரி இருக்கு
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது சரிதா இங்க வந்து பக்கத்து பக்கத்துல வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க நெனச்ச நேரத்துக்கு வீடுகள்ல போயிட்டு வர லா அந்த துபாயில்லா போனொமன்னா வெளிய போகொன்னா கார்ல அவுங்க கூட்டிட் போனப்பதா போ முடியு அது மாதிரி ஆயிரு அ பேச்சும் மா ரிர்தில்லயா அங்க வந்து அரபிக் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க
ஆமமா ஆனா அங்கெல்லா வந்து பாத்தீங்கள்னா எல்லா எடத்துக்கு போக முடியாது அதாவ்து அந்த பாசு இருந்தாதா எல்லா எட த்துக் போலா நடபாசுன் சொல்லுவாங்க இது மாரி இருந்தாதா போகலாமா நம்மங்க வந்து போகலாம்பாங்க அதே மாரி பெங்களூர் போனொன பாத் தீங்கன்னா முன்ன தண்ணி பிரச்சன நிறையா இருக் ப்போ என்னமா தண்ணி பிரச்சன ரச்சன நிறைய இருக்கு ச்சு அது மாரி வந் வந்து எங்க ஊர்லலா கிராமத்துலலா பாத்தீங்கன்னா நா இருக்கிறது டவுனு எங்க ஊர்ல கிராமத்துலலா பாத் ங்ன்னா அவ் புல்லா ம் அ வ கத அ கதவே சாத்த மாட்டோ நாங்கள்லா கதவு எங்க வீட்ல கிராமத்துல எல்லார் வீட்லியு கதவு தொறந்துதா கடக்கு இப்ப ஒரு வீட் ஆ புட்டவே மாட்டோ ஆ ஹ அதெல்லா யார் வீட்டுக்கு யாரு வந்துட்டு போனான்னு பக்கத்துூட்டுக்காரவங்களுக்கு தெரியு
பரவால்ல பரவால்லங்க இங்க வே ம மதுரைங்கிறது டவுன்ல தா இருக்கு க்கோ இருந்தாலு பக்கத்து பக்கத்து வீட் ல்லையா எல்லாரு கதவ சபிங்கதாருப்பாங்க ஏதாச்சு ஒரு விசேச ஒரு டின்னதா பேசிகறமாரி இருக்கோ மத்தபடி வீடுகல்லபோய் பேஸ் அந்த பழக்கம்லா இருக்காதீங்களே அதுவும் அந்த பெங்களூர்ல எல்லா போனம்னா எல்லா அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே கதவ சாத்திட்டுதா இருக் பாங்க பக்கத்து வீட்ல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாது
இப்ப நா இப்ப கல்யாண பண்ணி கொடுத்தது டவுனு டவுன்ல இருக்கறே நா பொறந்து வளர்ந்தது எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே பட்டிக்காடு அப்டி சொல்லுவாங்கள்ள அது மாரி ஒரு கிராமத்லேர்ந்து வளந்தவதா ஆ ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கனா எல்லார் வீட்லயு கதவு யாரு பூட்டாபடாது சும்மா டப்பாபோடு சிட்டு போவாங்க திடீர்னு ஒரு வை வயல வேல பாப்பாங்க அவங்களுக்வாங் எப்புடி தேவபடு ஓ அங்கேந்து வீட் டுக்கூட முடியாது யாரு பக்கத்து வீடு இருக்கா வந்து எடுத்துட்டு ஓடுவாங்க சொல்ல மாட்டாங்க வந்து எடுத்துட்டு போவாங்க அ பக்கத்துல யார் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்ட்டு போவாங்க இந்த மாரி ஒங் மம்முட்டி எடுத்துட்டு போற இந்த வீட்டுக்காரவங்க வந்தா சொல்லிருங்க அப்டி சொல்லிட்டு போவாங்க அதுவே ஒடியாருவாங்க ஒரு அன்னக்கூட தேவப்படுதுனா எங்கன்ன பக்கத்து வீடு இருக்கோ அங்கே அவுங்க வீட்லயு எட்டி இருக்கு போயிட்டு வர்றது லேட் டாகு பக்கத்துல எந்த வீடுருக்கோ அந்த வீட் அந்த எடத்துக்கு போவாங்க அத மாரியிருக்கு நாங்களா சின்ன புள்ளைங்க அம்மாலா வயலுக்கு போயிட்டு லேட்டா வருவாங்க ஒருசில நேரோ கூலி வேலைக்கு கூட போயிட்டு வருவா ங்க பாத்தீங்கன்னா அ சுத் அ
ம்மு பரவால்ல நீங்க அந்த மாதிரி வந்து மனசாளுகல்லா அவ்வளவு நல்ல மனஸ் உங்களோட இருந்துருக்காங்க ஒவ்வொரு
ம் இப்ப நாங்கல்லா சின்ன புள்ளையா இருக்கையில பாத்தீங்கன்னா சின்ன புள்ளையா இருக்கில பாத்தீங்கன்னா அ சோறு வடிச்சிருப்போ ஆனா ரு கொழம்புருக்காது டக்குனு என்னோரு சோற போட்டுட்டு பக்கத்து வீட்டுல கொழம்பு வாங்கி இது இது சாபுடுவோ எ அம்மா பல வேலைக்கு போயிட்டு வர லேட் டாகு அப்படியெல்லா இர் ந்து வாழ்ந்துட்ருக்குறோ இப்ப வந்துட் டவுன்ல கெடக்குறோ நாங்களு உங்க மாரிதா வீட்டுக்குள்ளயேப் கூட்டிகிட்டுதா இருக்குற மாரி இருக் எங்களுக்கு ஆமா அந்த வாழ் கு ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்க ஒரு வாழ்க்கியா இருக்கு
ஆமாமாம் எல்லாமே மு மு முழுஸ் நிஜம்மாவே மாறிடுச் இல்லையா இப்ப வந்து வீட்ல சமைக் பிறகு இதுங்க ரொம்ப கம்மி ஆய்ட்சின்தா பாத் துங்குங்களே இப்ப வந்து பெங்களூர் போனோம்னா ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல சமைக் க்றதுங்கறது து சமையலற ஒனக் தேவையாங்கற மாதிரி ஆயிருச்
இப்பல்லா வந்து இ இப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா சமையல் வந்து வீட்ல வந்துப் பண்ணி வச்சுட்டு போற மாரி ஆளுவல்லா ரெடியா இருக்காங்க அதாவது நீங்க மெனு குடுத் வித விதமா வந்து சமச்சு வச்சுட்டு போவாங்களா வெள்னாட் லல்லா அப்படி இருக்கா அது இது ஆ அது மாரி
அது ஆள் வந்து சமைச்சாலு பரவாயில்லங்க இப்ப ஆர்டர் போட்டு தான சாப் சாப்பறாங்க ஆ சுக்கி ஜொமேட்டோ அதுல ஃபோன் பண்ணி சொன்னா நைட்டு பன்னண்டு மணி ன்னாலு உங்களுக்கு பிரியாணி கெடைக்குது
விடிய விடிய ஆர்டரு போட்றாங்க விடிய விடிய வருது விடிய விடிய சப்ளை உண்டு விடிய விடிய சப்ளை உண்டு ஆ ஆ ஹா அது மாரி மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு நாங்க இருக்குற டவுன்ல தா ஆ நாங்க வந்து எல்லாமே வீட் ட்லே ரெடி பண்ணிருவோ சாப் பாடு வந்து ஹோட்டல்னுங்கிறது தே எனக்கு வ வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாளுங்கிறதே ஆச்சரியொ
ம் அதெல்லா சுகாதார கம்மிங்க ஹோட்டல்ல சாப்பட்றது வந்து அவங்க எந்த தண்ணில எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது நம்ம சுத்த பத்தமா வீட்ல சமைச்சு சாப்பட்றதுதா ரொம்ப நல்லது
அதுதா அறுவறுப்ப பட்டுக்கிட்டே தா பஃஸ்ட்டு நா வாங்கறதே இல்ல ஹோட்டல்ல மத்தபடி ஒன் துமே இல்ல காசு போறது பத்தி பிரச்சன இல்ல சுத்தமா இருக்கணு நல்லா இருக்கணும்னு ல்ல அதுக்கே என்ன பயந்துக்கிட்டு வாங்க மாட்டே வீட்லயே இட்லி தோச மாவு இந்த சப்பாத்தி மாவு ஆப்ப மாவு இது மாரியெல்லா ரெடி பண்ணி வச்சுக்கற வச்சுகிடுவே வீட்லயே மிஞ்சி போனா என்ன சுட போறா இட்லி ச இட்லி தோச அதுக்மிஞ்சி போனா சப்பாத்தி அது இல் லன்னா வந்து இடியப்பொ மத்யாத்துல எப்புடியு சோறு கொழம்பு ஒரு காயி இதுதான வக்க போறொ இதுக்கு ஏ போய் ஹோட்டல்ல வாங்கி ட்டு அந்த நூறுவாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்குறது இத அத நூறுவாய்க்கு நம் வீட்லயே தாராளமா சமச்சு சாப்
சமச்சு சாப்ட்றலா இப்ப மாவு அரைக்கிறதே ரொம்ப கஷ்டப்ப ட்றாங்ளே அ இப் ப உள்ள பசங்க வந்து மாவாட் டி அது ஃபிரிட்ஜில வக்கிறது கஷ்டப்பட்டு மாவு வாங் கிதானெ சாப்றாங்க
ஆஹ அது அ இது வந்து நானு வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்ப மாவு ஆட்டிட்டிருப்பே ஆட்டிருப்பே மறுநாளே முடிஞ்சிருச்சுன்னா மறுநாளே ஊற போட்ருவே சப்போஸ் என்னயால ஊற போட்டு மறுநாள் அரை க்க முல்லனா அதுக்கு தா மாற்றா வந்து இடியப்பமாவு சப்பாத்தி மாவு வச்சுக்குறது
ம்
ம ஒரு நாள் ரெண் நாள் லேட் ஆவுது இல்லை வெளில எங்யு பங்ஷனு போயிரொ இல்ல எங்கெயோ போயிரோ அப்டி சமைக்க முல்ல ஒடனே வந் து அத செய்ய முல்லன்னா இதுக்கு மாற்றாதா நா ஆப்பமாவல்லா அரச்சு வச்சுக்கிடுவே ஆப்ப மாவு ஆப்ப மாவுல்லா வீட்லயே ரெடி பண்ணி வச் சுக்கிடுவே இது மாரி சின்ன சின்ன ஒதவு நம் மளே சமைக்கிறது நல்லது தானெ
நல்லதுதா நல்லதுதாங்க ம்
ஆ ஆமா இது மாரி இந்த எங்க எங்க ஏரியாவுலல்லா மாவெல்லா பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் போதிப்ப மாவு மாவு ஆ
ம்
அதெல்லா ஒரு பாக்கெட் நுப்பது ரூவாய்க்கு நல்லா ஆ நல்லா ஓடுது. இங்க மதுரைல எங்க கொழுந்த இந்த மாவு பிசினஸ்தா பண்றாப்ல.
ஆமா ஆமாங்க. இங்க மதுரைல என்னதுன்னா காலைல வந்து ஒரு த்தர் வந்து வண்டியிலயே வித்துட்டு வந்தர்றாரு வீடுகள்ல போய் கடைகள்ல போய் வாங்கற வேண்டிய அவசியமு இல்ல. ஆ வண்டியிலயே வச்சுட்டு வந்து மாவு வேணுமான்னு வீடு வீடா வந்து கேக்கறாங்க அங்
அ ஆ ஆ ஆமா மக்கள வந்து சோம்பறி ஆக் ஆக ஆக வந்து இயந்திர ம மயந்தா ஆகுது வ வந்து வாழ்க்கை. எவ்ளது மின்னாடியெல்லா நம்ம விடாம சின்ன புள்ளைல்ல எங்க அ ம்மா என்ன பண்ணு அரிசி ஆட்ட குடுப்பாங்க. அரிசி ஆட் ட குடுக்கயில உளுந்து ஆட்ட சொல்லுவாங்க. நா ஆட்டிட்டே இருப்பே ஆட்டிக்கிட்டே இருப் பே ஆட்டிக்கிட்டே இரு ப்பே எங்கம்மா வந்து ஆ அ உன்னு ஆட்டணு இன்னு ஆட்டணுங்கு எவ்வள வுதாம்மா ஆட்டணும்பே. இந்த உளுந்த அள்ளி இப்டி ஊதுனியனா அங்க போயி உழுவ னு அப்டிங்கு. நா என்ன பண்ணுவ ரெண்டு ஆட்டு ஆட்றது அள்ளி ஊதுற து ரெண்டு ஆட்டு ஆட்றது அள்ளி ஊதுறது எங்கப்பா போயிட்டு வந்து பாத்தாலே ஊதி ஊதி ஊதி அவ்ளோ மாவு கெடந்து ச்சு எங்கம்மா எடுத்துட்டு வெளக்கமாத்த எடுத்துக்கிட்டு என்ன அடி அடின்னு அடிச்சு எம்மா நம்மளுக்கு என்ன தெரியும் ஆட்ட சொல்லிட்டு போயிர்ரா
ஆஹ் ஆமா உம் அதானே உம் அதலேயே ஒரு வீட்டுல ரெ ரெண்டு பெண் குழந்தைங்க ந்தாங்கன்னா அரிசிமாவு ஒருத்தரு ஆட்டனும் உழுந்து ஒருத்தரு ஆட்டணு
ஆஹ்... ஏ உர்ல அது இல்ல மா வந்து பக்க எப்படிமா அல்றது பக்க குமார் கேட்டதுக்கு ஊதும்ம ஊதுனா அங்கே போய் கிடக்கு சொல்லுவம் சரி நப்ப ஆ ஆட்ரது கொஞ்ச நேர ஆற்றது அள்ளி ஊ திருது கொஞ்ச நேர ஆட்டுறது அள்ளி ஊதுறது அ சி புள்ளிகலெல்லா சரி அாம் அடிெல்லாம் வாங்கிருக்கு உங்கப்பாட்டு இது மாரி செஞ்சு சேத்து எல்லாம் பண்ணி ஆமா அ அப்ப இது உள்ள லை அப்ப இது உள்ளது அது ஏ பைய உள்ளது ம்
ஆமா இப்பெல்லா அந்த பசங் பசங்கட்ட சொன்னா சிரி ப்பாங்க ஆமாம் நீங்க உக்காந்து ஆட்டிட்டே இருந்திருப்பீங்க ஆஹ் இப்ப பாருங்க காசு வாங்க உ ஒரு போன் பண்ணா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க சொல்லிருவாங்க அவங்கட்ட சொன்னா
அதில வந்து பாத்தீங்கன்னா பொளுந்து அரைக்கிறாபுள அத வச்சு சொல்றேன் அதுல வெள்ளையா வர்றதுக்காண்டி என்ன அப்பதான் ஆட்ட அதன ஆம ணனுக்கு விதய போறாங்கங்க
ஆமணக்கு
ஆஹ் அத மாவு வந்து வெள்ள கலர் அஹ்.. ஆஹ்.. ஆமனுக்கு ஏ ன மதுரையிலதான் கொழுந்த வந்து சமைக்கிறாறு மாவட்டி விக்கிறாப்புல ஆனா அது வெள்ளயா வர்றதுகு தணி ஆமணக்கு விதைய ஊற வச்சு க்கல்ல போறாங்க அப்புற வந்து பாத்திங்கன்னா அது என்னது இன்னொன்னு போட்றாங்க சவ்வரிசி போட்றாங்க அது சில ஆ ஆ இதெல்லாம் சேக்கறாங்க ஆ மின்னாடி வந்த பொல்லாத ப கப நக இப்ப வந்து ஒரு ஒரு ரண்டு வருஷோ ஆச்சி நா வந்து நா இங்கயிருந்து வரதுக்கு போறதுக்கு ஆறு ஆறு மணி நேரொ பன்னண்டு மணி நேர ஆ